முடிஞ்சு அவ்ளோதா என்னோடது முடிஞ்சு ஒங்க டைம் இப்பது இப்ப நீங்க பேசுறது உங்க டைமு
செரி செரி எனக்கு லாஸ்ட் டைம் மார்னிங் இருக்கும்போது கட்டாகல எனகிருக்கு நல்லா கட்டளையாட்டு ஜீரோ ஜீரோனே காமிகிச்சு
ம் ம் ம் அது நெட்வொர்க் இஷ்ஷூ இருக்கு அதா சொன்னல இந்த ஆப் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல அது நெறயா பேர் சொல்றாங்கது நீங்க இன்கமிங்கு தெரிய மாட்டிது அவுட்கோயிங்கு தெரிய மாட்டேங்குது அந்தளவு க்ளாரிடியா இல்ல அந்த மாரி இருக்குது இது சரிங்க மேட
நீங்க சமைவீங்களா என்னங்க இல்ல சம்மறிபிங்களா கேட்டே சமப்பீங்களா அப்டின்னுட்டு புக் பண்னுவிங்களா
நா நானா சாமைப்பே ஆ பண்ணுவ பண்ணுவே நா நா எல்லாமே பண்ணுவே கிட்டத்தட்ட பிரியாணி செய்வே சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லா
எங்க பிரியாணி ரெசிபி சொல்லுங்க பாக்கலா
என்னங்க பிரியாணி ரெசிபி தா சொல்லணுமா பிஷ் ரெசிபினா எப்டி கொழம்பா கொழம்பு நா சொல்லட்டுமா கொழம்பு நா என்ன கொழம்பு என்ன பண்ணுவனா ஃபர்ஸ்ட்டு இந்த நா கேரளா ஸ்டைல்ல கொஞ்ச பண்ணுவே என்னா பண்ணுவேன்னா இந்த சோம்பு சீரக அப்பறோ அந்த இது போடுவிங்கல்ல அப்பறோ மெளகு
ம்
அப்புறம் வெந்தியம் வெந்தயம் அதெல்லாம் அரைச்சி ஒரு ஒரு பொடி மாதிரி வச்சுப்பேன் பொடிமறி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நல்லெண்ணெயை ஊத்திட்டு
ம்
பூண்டு பூண்டு போடுவேன் பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி அப்புறம் அரச்சிவச்சத் இப்ப இது ஆஹ் அரிச்சு வைச்ச வந்த இ இது அப்புறம் வந்து எல்லாம் வணக்கிட்டு நல்லா வணக்கனதுக்கு அப்புறம் அ புளி கொஞ்சோன்ட் தேங்காய் போடுவோன் நானு தேங்காய் போட்டு பண்ணுவேன் நல்லா வணக்கிட்டு நல்லா வணக்கிட்டு ஆ மிக்ஸி நல்லா காரம் வச்சு மிக்ஸில அரைச்சிரணு அரைச்சிட்டு திரும்பியும் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சோன்டு தக்காளி போட்டுட்டு நிறைய எல்லாம் கிடையாது கொஞ்சோன்டு தக்காளி போட் ட்டு நல்லா இது பண்ணி விட்டு ந அதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணி புளி தண்ணி எல்லாம் ஊத்தி திட்டு நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறம் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறம் மீனை போட்டுருவேன் ஆஹ் அ அதுல அப்புறம் மீன்ஞ்சம் போன ஃபிஃட்டின் மினிட்ஸ் அத போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுட்டா முடிஞ்ச போச்சு இப்டிதா நா பண்ணுவே அது ரெகுலர்
ரி நா வந்துட்டு வெங்காயோ பச்ச மொளகா ஒரு தக்காளி மட்டு போடுவே அப்பறம் மறுபடியு கோஸ் சோம்பு சீரகம் மெளகு தேங்கா கொஞ்சமா போட்டு அ எ அதுலயே கிரைண்ட் பண்ணும் போது தனியாவும் மெளகா
ஆ நா அது போடுவே நான் சொ நானு உங்கள மாரி ரெகுலர் குக்கர் கிடையாது குக் பண்ற ஆள் கிடையாது அதனால எனக்கு மறந்துடும் அது செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா வரு அ அப்டியு பண்ணலா சேரி சோம்பேறித்தனம் ஆ
ஆ அப்பறம் எண்ணெய் எண்ணெயி ஊத்தி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு தக்காளி தா ஆ வ அரைக்கும் போது போட்ருப்ப அப்பறம் மறுபடி இதுல ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு அப்பறம் அந்த மசாலா போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டு லாஸ்ட் ஆ புளி தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு புளித்தண்ணி அப்பறம் அந்த பச்ச வாசம் போற வரைக்கு போயிட்டு அதுக்கப்பறமா மீன் போட்டு எறக்கிடுவாங்க
நீங்க ப்ரொசீஜரா சொல்றீங்க நா எப்டி இருந்தாலு செய்யும் போது அது வரூ அது நா ஒய்ஃப் இருக்கனால அவங்க தா பெரும்பாலு செய்யறாங்க தீடிர்னு நா செய்னுன்னா கை வரனு கரெக்ட்டா ஆட்டோமேட்டிக்கா வரும் நம்ம கே எப்பயாவது ஒரு தட தான செய்வோ அது இதுல வந்து ஆ அதனால கொஞ்சம் மற உங்கள்ட்ட சொல்லும் போது நெறைய இது மறந்துட்டே தனியா லா மறந்துட்டே நானு அந்த மாரி இதாயிடுச்சி ஓரளவுக்கு எல்லாமே செய்வே நா பேச்சுலர் இருந்து மேரேஜ் பண்ண பேச்சலர் இருக்கும்போது சமைப்பே அதனால கொஞ்சோண்டு சமைப்பே எல்லாமே சமைப்பே பிரியாணி இது எல்லாமே செய்வ ஓரளவு ஆல்மோஸ்ட் இப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்பறம் கொஞ்சம் கொஞ்சம் வீக் வீக்லி ஒன்ஸ் பசங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த மாரி செய்றது
ஹலோ ஒரே நிமிஷங்க ஒரே நிமிஷங்க ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க ஒரே நிமிஷம் உஹம் உஹம் உம் ஒரே நிமிஷங்க
ஆ
உம் உம் ஹலோ கேக்குதுங்களா சாரி இந்த மாதிரி பஸ்ட் டைமு அம எம அர்ஜென்சியா ஒரு கால் வந்துச்சு
அது இருக்கதா செய்யு அதெல்லா அதெல்லா இருக்கதா
சரி சரி சரிங்க
சரிங்க உங்கள பெஸ்ட்டு இது இதுல்லா எங்க வீட்டுக்கார் ரொம்ப புடிக்கு செஞ்சா அப்படனே எது செய்வீங்க
ஆ பிரியாணி
ம்
சப்பாத்தி வந்து நல்லா செய்வே சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா அந்த மார அந்த மாரி நல்லா செய்வே எல்லா டிஷ்ஷு நல்லாதா செய்வே எல்லாமே நல்லா இருந்து சொல்லுவாங்க சாம்பா சாதம் ரொம்ப புடிக்கு நா செஞ்சா சாம்பார்
புரியல சாம்பார் சாதமா ஆ ஆ ம் ம் ஒரு நல்லா சந்தல போலதுக்
ஆமா ஆமாங்க நானே நல்லா ச இது அது என்ன மசாலா யூஸ் பண்ணாம வன்னை கி அரைச்சு அந்த சாம்பார் பவுடர் இருக்கு பாருங்க அந்த பிசி வெலா பாத்ன்னு சொல்லுவாங்க அந்த பவுடருக்கான வந்து நானே அரைச்சு இது பண்ணுவனா அதனால ரொம்ப புடிக்கு உங்களுக்கு
ப ந பார
ஆமாமா அங்க
நா பிரியாணி மசாலா அப்டிதா செய்வே நா ஒ
பிரியாணி மசாலா என்ன என்னா போட்டு செய்வீங்க என்னன்ன போடுவீங் சொல்லுங்க
நா வந்து எப்பயு போலதா அந்த தனியா அப்பறோ வந்து மெள கு அப்பற ஆ சீரகம் பெருசீரகம் சின்ன சீரக அந்த ரெண்டும் போடுவோ அப் அப்புற வந்து பட்ட லவங்க ஆ அண்ணாச்சி ப அண்ணாச்சி இது அப்பற கல்பாசி அப்பற இது பிரியாணி எலை அப்பற ஏலக்கா
இருங்க இருங்க இதெல்லா நீங்க மசாலா அரைச்சு வப்பீங்களா அரச் வறுத்து அரப்
வறுத்து லைட்டா வறுத் து அரைச்சிடுவே
ஓகே ஓகேங்க இல்ல மார்னிங் நான் ஒருத்தவங்க கூட பேசினேன் அவங்களும் சரவண பண்டின்னு தான் சொன்னாங்க ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் மசாலா என்ன சொன்னாங்க இதே ரேஞ்ச் இத சேம் இதையே சொன்னாங்க அவுங்காலா இருக்கும் ஓகே பேரு என்ன ஆமா ஆமாங்க பே ம சரி சரி சரி சரி சரிங்க எனக்கு கன்ஃபார்மா தெரியல ஓகே ஓகே நல்லா செய்வீங்கன்னு சொன்னாங்க
ஆ நான் அது பிரியாணி வந்து நான் செய்கிற பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும் அதனால நான் என்ன செய்ய விட்டுருவாங்க பிரியாணி செய்ய விட்டுருவாங்க
சரி சரி சரி சரி ஏன்னுங்க நானும் இப்படி மசாலா நானும் ட்ரை பண்ணியிருக்க பட் எனக்கு அந்த அளவுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் பிரியாணில நிறைய வெரைட்டி செஞ்சு வச்சிருக்கேன் செஞ்சிருக்கே பட் அந்த எனக்குன்னு ஒரு
இது நீங்க இது இது அரச்சாலே நீங்க வீட்டு வாசல் வரைக்கும் வாச
ஓஹோ
இத நீங்க ச சும்மா நீங்க வெளக்கிட்டு லைட்டா வந்து என்ண ஊத்தி லைட்டா இது பண்ணீங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்கு பாத்தீங்க ளா பிரியாணிதா வீட்ல செஞ்சுருக்காங்க நல்லா செய்யறதுக்கு முன்னாடியே அந்த வாசன வந்துரும்
செரி செரி
அது அ இந்த மாரி அரைச்சு பாருங்க இதுக்காக எஸ்பெஷலா வாங்குவே இதுக்காகவே போய் ஒவ்வொரு கடையா பாத்து இதெல்லா வாங்கி நா ஸ்டோர் பண்ணிட்டு அத வந்து அப்
நா வந்து இந்த பட்ட கிராம்பு ஏலக்காய் இது மூணு மட்டுந்தா மெயினா அரைக் கிறது நானு அது மாரி நீங்க சொன்னது நீங்க சொன்னதையு நெறையா டைம் ட்ரை பண்ணிர்க்கே பட் டந்தளவுக்கு எனக்கு என்னமோ அ ரொம்ப மசாலா ஜாஸ்
ஆ அது மசாலா ஜாஸ்த்தியா இருக்கு நானு ஒத்துக்குற ஆமா ஆனா வந்து அது வந்து நம்ம டேஸ்ட் ஃப்ளேவர பொறுத்திருக்கு சில பேத்துக்கு மசாலா நறையா போட்டா புடிக்கு ஏ ஒய்ஃப்குல்லா கொஞ்ச மசாலாவா இருக்கணு ஏன்னா அவுங்க கொஞ்சோ நார்தன் சைட்லேந்து வந்தவுங்க த தமிழ்நாடு நார்தன்ஸ் அது அந்த ஏரியாலலேந்து வந்தவுங்க நான் மசாலாவா சாப்புடுவாங்க இத வந்து கொஞ்சமா போடணு இது வந்து நறையா போடக் கூடாது
ஆ சொன்னாங்க சொன்னாங்க மேல தூவி மாரி விடோணு அப்டின்னு ம் ம்
உப்பு அதிகமா போச்சுன்னா அது மசாலாவோட கண்டன்ட் அதிகமாயிரு அத பட்டும் படாம போடணு நீங்க ஏன்னா ஆல்ரெடி பட்டலவங்கமு போடுவோ ஸ்டார்ட்டிங்ல பட்டலவங்க போடுறோ பா்த்தீங்களா அதனால அது வந்து லைட் ட்டாதா தூவி விடணுமே தவர அதிக்மா போட்ற கூடாது அதிகமா போட்டா நீங்க சொன்ன மா மசாலா வாட கண்டென்ட் அதிகமாயிரு எதுக்களிக்க ஆரமிச்சிரு அதனால அது அதனால கொஞ்ச பாத்து போடணு அது நீங்க டிஃரெண்டா பிரியாணி செஞ்சிருக்கீங்க நா தமிழ் இந்தியால இருக்க தர எல்லா பிரியாணியமே சாப்ட்டுட்டேங்க நா சாப்புடாத பிரியாணிய
ஓ அப்டியா
ஆந்த்ரா பிரியாணி கர்நாடகா பிரியாணி கல்கத்தா பிரியாணி லக்னோ பிரியாணி பாம்பே பிரியாணி ஆ குஜராத்தி பிரியாணி எல்லா பிரியாணி கேரளா பிரியாணி எல்லா பிரியாணியு நா டேஸ் பண்ணிருக்க நா பண்ண எல்லா பிரியாணிமே நா சாப் ப்டாத பிரியாணியே கடையா ஒவ்வொரு பிரியாணியு ஒரு ஃப்ளேவர் இருக்கு ஆ அ ஆ அந்த அரேபியன் பிரியாணி வரைக்குமே சாப்ட்டுக்க இது கடையாது அந்த நம்மூர்ல விக்கிற அந்த ஆ ஆஃப்கான் இதுலா சொல்றாங்கல்ல அந்த மாரி கடையாது அந்த மாரி பிரியாணியே சொல்ற நா சொல்ற பிரியாணியே சொல்ற அத மாதிரி எல்லா அ பிரியாணியும் பிளேவர்ஸ் சூனா சாப்பிட்டுருக்கணும் நீங்க கல்கத்தா என்ன பண்ணுவானுங்க உருளகிழங்கு வப்பாங்க பிரியாணிக்கு உள்ளதல்ல உள்ள உருளக்கிழங்கு இருக்கும் உள்ளக்கிழங்கும் அது நல்லாதான் இருக்கும் உருளகிழங்கு மட்டனும் சிக்கனும் இருக்கும் அந்த அந்த உருல கிங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நெய்லே வறுத்தருப்பாங்க நெய்யோட கண்டன்ட் அதிகமா இருக்கும் அந்த அந்த உருளைக்கிழங்கும் அந்த சிக்க பிர அந்த பிரியாணியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் வருரும்து
சரி சரி சரி சரி
அந்த மாதிரி பிரியாணிஸ் எல்லாம் அது கணக்கே கிடையாது ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு
சரி சரி இது கால் கட் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு இப்ப இல்ல இப்ப இல்ல கால் கட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடுறேன் ரைஸ் இது ரைஸ் வச்சுட்டு தி வட்டு வ ஒரு டென் மிட
உம் காலே முடியு போது
சரி சரி சரி இல்ல ந நான எனக்கு இது புதுசுங்களாம் எனக்கு நானே
நானும் பேசுவ மிஸ் நீங்க ஆமா நீங்க ரெண்டு கால் பேசுறீங்க அஞ்சு கால் பேசியிருக்கேங்க நானும் அதே தான் நானும் ரொம்ப தெரிஞ்சதெலாம் இல்லை எனக்கு இப்ப இப்பதான் நானும் இத பாாரத்துுட்டு இருக்கே ஒன்னும் பிரச்சனை இல்லை கயட்டி போடு
ஆமா ஆமா கட்ட ஒரு வரைக்கும் நம்ம பேசணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படிதான் மார்னிங்ந்து எனக்கு தெரியவே இ நானே கட் பண்ற மாதிரி தோணுச்சு எனக்கு
ம் ம் ம் ம் ம் நீங்க கட் பண்ணல அதுவே கட் கட்டாயமா ந நானும் அப்படித்தான் நினைச்சேன் அதுவே கட்டாயிரமா உ சரிங்க ம் சரி பாக்கலாம் சரி ஓகேஹங்க பாருங்கங்க சமையல முடிங்க நீங்க ந ஃப்ரீதான் நீங்க நீங்க யா இருக்கும் போது எனக்க
இதோ வர வர வர ஒ ஒரு நிமிஷம்
செரிங்க சமையல முடிங்க ஆ
அ சமையல் முடிக்கிறெங்க
ஆ சேரிங்க பாக்லா ம்
ஓகேங்க
ஓகே ஓகே
ஒரு நிமிஷொன்டா